சொல்
ஆ எப்படி இருக்கீங்க்கா
நல்லாிருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஏ வீட்டுக்கெல்லாம் வரமாட்ன்றீங்க
எங்கங்க்கா வீட்லதான் அந்த பொண்ணு வச்சிருக்கேன்ல அது இன்னைக்கோ நாளைக்கோ உட்கார மாதிரி இருக்கு சரி அத விட்டுட்டு எங்கியும் வர முடியல சரி அதான் என்ன பண்ண தெரியாம அப்படி உ்ட்காந்துட்டு இருக்கேன்
ஒக்காரம்போது‌ ‌ஒக்கரா இத இதுல என்ன இப்ப அந்த காலம் மாரி நீங்க பயந்துகின்னு இருக்கிறீங்க
அது இல்லக்கா அது என்னங்கிற‌ என்ன அதுவும் வந்து இ எ பொண்ணு சரியான அந்த பொறுப்பு இல்லையா அது‌ ‌எதுசொன்னாலும் கேட்கும் மாட்டிங்கிது ஏ ஏதாவது நம்ம சொல்றோம் அது அவேர்னஸ் ஏதாவது சொல்லி கொடுத்தாலாது அத காது கொடுத்து கேட்க மாட்ற அ போமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அதனால பயந்து இங்கே இருக்க வேண்டிதா இருக்கு அது ஏதாவது பெரிய பொண்ண ஆச்சு என்ன பண்ணு ஏது பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு சேரிக்க உங்க இதுல எல்லாம் இப்டி அ ஏதோ பெரிய பொண்ணாயிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க உக்காஞ்சினா
இல்ல அப்ப அ சொல்லுமா வீட்ல வந்து பசங்க அ வீட்ல வந்து பசங்க சொன்னாங்கன்னா உக்கர வச்சுட்டு எல்லரையு கூப்பிட்டு தண்ணி ஊத்துவோம் ஃபர்ஸ்ட் நாளே
ஒ செரிக்கா
ஃபஸ்ட் நாளே எல்லாரையு அக்கபக்கோ தாய் மாமா அ இருக்கிற நம்ம அ சொந்தக்காரங்க எல்லாரையு கூப்ட்டு தண்ணி ஊத்திட்டு உக்கார வச்சுட்டு அயிர பாத்து அது ஒன்பதாம் நாளோ பதினொன்னோ பதிமூணோ என்னிக்கி அவரு ஐயர வச்சி செஞ்சி இட்டுக்க சொல்றாங்களோ இட்டுக்க சொல்லுவு அ இட்டு வீட்டுக்கிட்டுப்போம் அப்போ அந்த டைம்ல பசங்களுக்கு தேவையான நல்ல சத்தான இதுல்லா கொடுப்பாங்க அதா செகப்பரிசியில புட்டு உளுத்தம் பருப்புல களி அத அ தோல் உளுத்தம்பருப்பு இல்ல களி அ அது களியா சாப்ட மாட்றாங்கன்னா வட போட்டு குடுக்குறாங்க
அப்டியக்கா செரிக்கா உம்
ம் நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லா பழம்ல்லா நெறைய வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு குடுக்குறது ஆனா சாப்டவே மாட்டேங்கதுப்பா
அந்த ‌ இதாக்கா என் பொண்ணு இப்பவே நல்ல நேரத்துல இப்பவே சாப்ப மாட்டாக்கா எதுமே சாப்ப மாட்டாக்கா ஃப்ரூட்ஸ் இதெல்லா எ அத நினைச்சே எனக்கு பாதி டென்ஷன் க்கா இது உட்காந்துட்டா நா அய்யயோ இது எப்டிதான் இதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறது எப்டி என்ன பண்ணி என்னக்கே ஒண்ணுமே புரியலக்கா
அந்த நேரத்துக்கு கேட்டுப்பாங்க நீங்க சொல்லன்னா வரவங்க போறவங்க சொல்றத கேட்டு பயந்து செய்வாங்க அப்றோ இந்த மு முட் முட்டெல்லா இப்போ பச்சயால்லா குடுக்கக் கூடாது சொல்லிட்டாங்க தெரியும்ல
அப்டியாக்கா எனக்கு தெரியாதுக்கா
பச்சயால்லா நம்ப ஆ நம்ப அந்த காலத்துல குடுத்த மாரி உடைச்சி வாயில ஊத்துறதெல்லாம் கெடையாது இப்போ பச்சயல்லாம் குடுக்க கூடாது அத நம்ம பாயில் பண்ணி குடுக்கலா இல்ல ஆம்லெட் போட்டு குடுக்கலா என்ன வொன்னா ஆனா வேக வச்சுதான் குடுக்கணு பச்சையா ஊத்தக்கூடாது அது லை சின்ன சின்ன பூச்சிங்கல்லா இருந்துச்சுன்னா பசங்க வயித்துக்குள்ள போயிடுதுன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க அதனால பச்சையா ஊத்தாதீங்க வாயில முட்டைய வேக வச்சு குடுங்க அ ஆம்லேட் போட்டு குடுங்கன்னு சொன்னாங்க எண்ண மட்டு குடுக்லா எண்ண குடுக்லா ஆனா இப்ப எண்ண குடுச்ச குடிக்க மாட்டேந்துங்கன் சொல்றாங்க அதனால நம்ம இன்ன பண்றோ இட்லி குடுக்கும் போது பொடியில போட்டு நல்லா நல்லெண்ணெய்ய ஊத்தி ரெண்டு ஸ்பூனுக்கு ஊத்தி குட்த்துற வேண்டியத்தா இல்லேனா நம்போ சாப்பாடுலா அ கலந்த சாத செய்றோ பத் த்தீங்ளா கடைசியா ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெ ஊத்தி இப்போ நம்போ ன் அ பர பருப்பு சாதே சாப்டும் போது ஒரு ஸ்பூன்னு நெய் ஊத் த்தி சாப்புடுவோமே அந்த மாரி நல்லெண்ணெய்ய நல்லெண்ணெய்ய ஊத்தி குடுத்துட்ணோ குடுத்தா அப்பதா அவங்களுக்குள்ள போவோ அது அ நல்லெண்ண நறைய சாப்புட்ணுமா அது தா நம்ப முட்டி வல் தே இடுப்பு வலிக்கில்லா நல்லது பசங்களுக்கு சொன்னா புரியவே மாட்டேங் இந்த கால்த்துப் பசங்க ஃப்ப அ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல என்ன தா இருக்குதுன்னே தெரியில அந்த மோகத்துலதா இருக்குறாங்க இப்போ நம்போ சொல்றதெல்லா காதுலே வாங்க மாட் ட்டன்றாங்க என் அண்ண பொண்ணுக்கு இருவத்தோரு வயிசு தா ஆவுது அன்னைக்கு நானு ம் ஒடம்பு முடிலேன்னு ஹாஸ்பிலுக்கு போறே அவ்வளோ நானும் கூட வரறேன்னு சொல்ட்டு வரா சேர் நீயும் பாத்துக்கோம்மான் ஸ் சொல்ற நா சொ ஃபர்ஸ்ட் நா பாத்த என்னமானாங்க அ இடுப்பு வலிக்குது குனிய முடில அ முட்டிலா வலிக்குதுன் நா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் சொன்ன எம் பின்னாலயே வந்துன்னு உனக்கு என்ன பாத்துக்கோனா அவங்க சொன்னது எல்லா அப்டியே எனக்கு இருக்குதுன்னு சொல்றா வேற எதுமே சொல்ல நா அதா சொன்ன எ ஏஜ் என்ன என் எ வயிசுக் கு உ வயசுக்கு எனக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்ற உ வயசுல எல்லா எங்குளுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்பனா நீ எப்பிடி இருக்கற பாரு குடுக்கறதெல்லா சாப்ட்டிங்ளா சாப்பட்றிங்களா நீங்க சாப்படாத இப்பயே அ இந்த வயசுக்கே நீ வந்து எ கூட வந்து நின்னுகுனு முடியலன் சொல்ற அனு சொல்லி திட்னா சிரிக்கிறா அப்புற டாக்டரு சிரிச்சிட்டு மா ரொம்ப வீக்கா இருக்கான் சொல்லிட்டு சத்து டா மா மாத்தர சத்து டானிக்கு எல்லா குடுத்தாங்க எதுக்கு இத ஒழுங்கா நம்ம குடுக்கறத சாப்ட்டா அதுங்க ஆரோக்கியமா இருக்கு ஆனா இந்த பசங்க சாப்படவே மாட்டேன்து உங்க பொண்ணு எல்லா ரொம்ப கஷ்டமாதா ஆயிடும்பழுது நீங்க சொல்றத பாத்தா
நானு இந்த பெரிய பொண்ணு ஆகும் போது இந்த மாரி நீங்க சொன்ன மாரி நல்லெண்ணெலா வந்து அவ்ள குடிக்கல ஏனா அதனால என்ன தெரிமா ஆச்சு எனக்கு நாலா வந்து காலேஜ்லா படிக்கும் போது எனக்கும் பயங்கரமா இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள்லா வந்து நா ஸ் காலேஜோ ஸ்கூலுக்கோ போவே மாட்ட அப்பவே எங்கம்மா சொல்லுவாங்க குடி குடின்னு சொன்னாங்க நா அப்போலா செரி ஓகே கொ ஃபர்ஸ்ட் தந் தந்தவரைக் குடிச்ச அதுக்கப்புறல்லா அன்னா சொல்லுவங்க என்ன சொல்வாங் மாச மாச குடிக்கணுன் சொல்றாங்க இந்த மாரி நமக்கு வரும்போதெல்லா நம்ப குடி க்கணுமா அது நாங்க குடிச்சது இல்லையா அவங் சொல்லுவா எங்க அம்மா எல்லா தந்தா நாந்தா குடிக்கல அது உண்மதா அது எனக்கு இப்ப ஃபீல் ஆவுது எம் பொண்ணு வந்து நானாது அந்த டைம் அதாது குடிச்சே இவ இ சுத்தமாவே குடிக்க மாட்டா அத நெனைச்சா எனக்கு இன்னி பயங்கர டென்சனாருக்கு இவள என்ன பண்றதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாரி இவ டைரக்டால குடிக்க மாட்டா ஏதாது இந்த முட்ட அதுவு வந்து இல்லக்கா டேஸ்ட்டு நல்லா தெரிதுக்கா நம்ம எதுல கலந்தாலு அதுங் கண்டுபிடிச்ருதுங்க்கா இல்ல இது ஒரு மாதிரிருக்கு எனக்கு வேண்டா இது டேஸ்ட்டே நல்லால எல்லாமே அப்டியே சொல்லி தக்கி விட்ருதுங்க வேண்டா எனக்கு வேண்டா இது வித்தியாசமா இருக்கு நீ எப்பவு செய்ற மாரி இல்ல அப்டின் சொல்லி சொல்றாங்க அதனால அது என்ன பண்ண எனக்கே புரிலக்கா
எல்லாம் அப்படித்தா இருக்காங்கம்மா ஆனா இது தேவை நீ இப்படி குடுத்தா சாப்பிட மாட்டேன்ட்ட அதனால இப்படி குடுக்குறோன்னு சொல்லிதான் குடுக்கணும் வேற வழியே இல்ல இவங்களை வச்சுன்னு நம்போ போராட வேண்டியதான் இருக்குது செலவு பண்ணுறோம் நம்ப இதுங்க சாப்பிட கூட கஷ்டப்படுதுங்க நம்ம கஷ்டப்படுறதே இவங்களுக்காக தான் இவங்கள நல்லா நோய் நொடி இல்லாத வச்சிருக்கணும் ம் நல்ல ஆரோக்கியமாக வளர்க்கணுன் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இவங்க நம்ம சொல்ற பேச்சே கேட்க மாட் டன்றாங்க அப்புறம் இந்த புட் எல்லாம் கொடுத்து அஹ் அதான் மாமா வீட்டுல இருந்து சீர்லா எடுத்துட்டு வந்து செஞ்சு லாஸ்ட் நாள் பங்க்ஷனை வச்சு முடிச்சுடுவோம் நம்ப
சரிக்கா அதான் அந்த பதிமூணு அந்த இது சொன்னீங்களா அன்னைக்கு வந்து ஐயரு கூப்ட்டுட் வந்
ஆமா ஆமா அது ஒரு சிலர் ஐயர கூப்புடுவாங்க ஒரு ஒரு சிலர் ஐயிற கூப்பிட மாட்டாங்க வீட்லயே சாங்கியம் பண்ணிப்பாங்க ஆனா ஐயர கூப் ட்டு அந்த தீட்டு கழிக்கிறது ஐயிரு வந்தாதான் கழியுன் சொல்றாங்க அதனால இப்போ மோஸ் லேயே ஐயிர கூப்படுறாங்க அது ஒரு அது ஒரு பத்து பதிமூணு நாள் நம்மளுக்கு ஆஹ் ஒண்ணுமே ஒண்ணுமே புரியாது வேற ஒரு உலகத்துல இருப்போ அன் அன்னைக்குலாம் நம்போம்
ஆமாக்கா ஃபுல்லா வேலையாதான்க்கா இரு ஒரு பக்கம் சொந்தக்காரங்க வர வருவாங்க அவங்கள பாக்கணும் இன்னொரு பாக்க இவள பாக்கணும் ப ப பொண்ண பாக்கணும் வீட்டு வேலய பாக்கணும் சமையல் வேல இருக்கு நீங்க சொன்னது எல்லாமே அப்படியே தலையில ஓடிட்டே இருக்கு
ஓடிட்டே இருக்கு என் பொண்ணும் இப்பவு அப்பவு தான் இருக்காங்க எனக்கும் அந்த பயம தான் இருக்குது என்ன பண்றது எல்லாத்தையு சமாளிச்சுதானே ஆவணும்
ஆமாக்கா கண்டிப்பா அதுதான் என்ன பண்ணல அதான் நீ சொன்ன மாதிரி சொல் பேச்சு கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றது கேட்டு இருந்துட்டேன்னா பிரச்சனை இல்ல இல்லாத பட்சத்துலதான் அவங்களுக்குதான் கஷ்டம் ஃபியூச்சர்ல அவங்கதான் கஷ்டப்படுவாங்க இப்போ நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நாளைக்கு ஏன்னா வந்து ச சாப்பாடே அதாவது இப்ப மருந்து மாதிரிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க எந்த சத்து எதுவுமே இல்ல எந்த எந்த ஃபுட்லயுமே சத்து கிடையாது இப்ப பழ வகைகள் எடுத்தாலும் சரி காய்கறி எடுத்து எல்லாமே வந்து இதுவா தான் இருக்கு அப்ப அதுலயே வந்து நம்ம ஓரளவு கூட சாப்ட்லனா என்னாவும் மொத்தமா ஸ்ட்ரென்த் த்தே இல்லாம ஆய் போயிருல
அதனாலதான் டெலிவரியோ ஒரு டெலிவரிக்கு ஒன்னு பண்ண முடில ஆஹ் ஒரு ஜொரம் வந்து எழுந்துக்க முடில ஹ ஒண்ணுமே பண்ண முடில இப்ப இருக்கிற பசங்களால ஒரு நாள் ஜொரம் வந்துட்டு ரெண்டு நாள்ள பத்துன் மூணாவது நாள் பாருங்களே ஆளே மாறி போய்டுறாங்க அதை தாங்குற கெப்பாசிட்டி இருந்தா தான உடம் ல
ஆமாக்கா கண்டிப்பா சுத் சுத்தமா இல்ல அந்த விமன பவன்லாம் சுத்தமாவே இல்ல நொலஞ்சு அப்படியே ஒரு நீங்க சொன்ன ஒரே ஒரே நாள்ல வந்து ஒரு மாதி இதுவாயிடுறாங்க சோர்வாயி அப்புறம் கொண்டு போய் ட்ரிப்ஸ் போட்ற அளவுக்கு ஆக்கி வுட்டுறாங்கக்கா
சாப்படுறது இல்ல இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் சாப்பாடு வயிறு நிறைய சாப் பண்ணோன்றதுலா டேஸ்ட்டுக்கு சாப்பற்றாங்களே இவுங்களா எங்க வயிறு நெறைய சாப்புர்றாங்க இப்பல்லா
கண்டிப்பாக்கா அது வந்து வீட்டுல செரி ஓகே சரி நம்ம வெளிய வாங்கி கொடுத்தா கேடுன் சொல்லி வீட்லே நம்ம எதா பாத்து செஞ்சு குடுத்தால இல்ல அங்க வெளி கடைல வாங்க மா டேஸ்ட் இல்ல நீ செஞ்சது நல்லாவே இல்ல எதோ ஒன்னு இது இருக்கு அந்த பொடிய போலே இத போட்ல அப்டி போட்லன் சொல்ட்டு அதுலயு வந்து கொற கண்டு பிடிக்குதுங்க சாப்புட மாட்டுதுங்க
அதுதா வெளிய வாங் குடுக்குணு இவுங்ளுக்கு வெளிய வாங் குடுத்தாதா நல்லது நம்ம பாத்து பாத்து இவுங்ளுக்கு செஞ்சு குடுக்குறதெல்லா ஆஹ் அதோட்ய அருமல்லா தெரில இவுங்குளுக்கு வெளிய கண்டத்தியு போட்டு என்னென்னத்தியோ போட்டு செய்றாங்க அதெல்லா நல்லதா என்னன்னே தெரில ஒன்னு இவுங்லலா வச்சுகினு எப்டி சமாளிக்க போறோன் தெர்ல இது நம்போ சொல்லி குடுக்க இப்ப ஆள் இருக்குறோ நம்ப ஜென்ரேஷனுக்கு அப் அப்புறோ என்ன பண்ணுவாங்கன்னே தெரிலே இவ்ங்கோ இவ்கோ அட் த்தது இவ்ங்கோ பசங்களுக்கு இவ்ங்கோ அவுங்களுக்குல்லா எப்டி சொல்லி் குடுப்பாங்க இவுங்ளுக்கே தெரிய மாட் ரெண்டு எதும்மே
கண்டிப்பாக்கா நீங்க சொன்ன அதுதா அது கரெக்ட்டு தா நம்மம்மா நமக்கு சொல்லி தந்து நம்ம இப்போ ஓரளக்கு தெஞ்சு வச்சிருக்கோ இத சொல்றோ இத காது கொடுத்து கூட கேக்க மாட்டேன்றாங்க அப்ப இவுங்ளுக்கு ஒண்ணுந்தெரியாம இருக்கு இவுங்குளுக்கு வர பிள்ளைங்ளுக்கு என்ன பண்ண ஒன்னு பண்ண மாட்டாங்க கேட்டால அவ்ங்கோ ஒங்கோ வேலய பாத்துக்கோ சொல்ட்டு அப்டி உட்ருவாங் நெனைக்கிற ஒருவெள அப்டிதா இருக்குன் நெனைக்கி இன்னவுள்ள ஜென்ரேஷன்ல்லா
ஆமாமா ஆமா ஆமா சரி உடு அ பொண்ணு பெரிய பொண்ணு ஆவட்டு அப்ப பாத்துக்குலா நம்ப எல்லாத்
ஆமாக்கா சேரிக்கா சேரிக்கா நீங்க வந்து சொல்லி் குடுங்க அப் கேக்கலான பாப்போ உம் சேரிக்கா ஓகேக்கா சேரிக்கா பாருங்கக்கா ஆஹ் ஓகேக்கா வச்சுருங்க்கா